அ நீ எனக் கூப்புட்டு இருந்தியா நா உனக் கூப்ட்ட பிசின்னு வந்துச்சு
அப்டியா இதுல பிஸின்லா வருமா
அ சம் ஒன் பிசினு வந்துச்சு நோட்டி கேசன் மாரி வரு
அப்றோ என்ன சாப்ட்டியா
என்ன இல்லடி வெறு சோறுதா இருக்குது தயிர் தா வாங்கி ஸ்கூல்ல கூப்ட்டு வரும்போது வாங்கிட்டு வந்து முறுக்களா இருக்கா அதை வச் சாப்ட்டு இன்னைக் ஓட்டிர்னு பாப்பாக்கு வேற இருமலு தயிர் சோறு ஊட்டி விடுறதா என்னடி யோசிச்சிட்டு இருக்கற இந்த கிளைமேட்டுக்கு எதாச்சு சூடா சாப்ட்னு போலயே இருக்குது இன்னொன்னு ஒண்ணு சொல்ணு நெனச்சன்டி நா காலைல தங்கச்சிட்ட போன் பேசிட்டு இருக்கு போது எனக்கு சிந்தாமணி சாப்ட்னு போல இருக் இவ ஞாயித் த்துகெமழம வேனா செஞ்சிக்கலானு சொல்ட்டு இருந்தான்னு சொன்ன அவட்ட நா போன்லதா சொல்ற ஆனா இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரே சிந்தாமணி வீடியோவா வருதுடி
நீ எனக்கு தெரியாமே நீ உனக்கே தெரியாம ஒரு வேல நீ சிந்தாமணியோட
டைப் பண்ணிருப்பனா
ஏ கட்டாய் கட்டாய் கேக்குதுடி ரோபோ பேசுற மாரி வாய்ஸ் கேக்குது கட்
டவர் டவர் பிராப்ளம் போல என்னாச்சுன்னு தெரில நெட்டே கெடைக்கலையாட்ருக்கு இப்ப கேக்குதா இன்கே இப்ப கேக்குதா இப்ப கேக்குதா நா இந்த காதுல மாட்டிகிட்டு இல்ல வெளிதா ஒக்காண்டுருக்க இந்த காதுல மாத்தி வெச்சி பேசுனா விட்டு விட்டு கேக் க்குது இந்த காதுல வெச்சு பேசுனா நல்லா கேக்குது என்ன ஒரு அதிசயம் ம் அப்டி அது எப்டி இந்த ஒரு காது ஒரு காதுக்கு எவ்ளோ தூர டிஸ்டன்ஸ் அதுலயே அப்டி கேக்குதே
ம் ஏ புருச காலைல எழுந்திரு ச்சுட்டு பாப்பாக்கு கடுப்பேத்திட்டு இருக்குறா லீவ் போட்றுட்டா அப்பா லீவ் போட்றட்டா அப்டின்ட்டு அவ ஒடனே ஆரம்பிச்சுட்டா அப்பா லீவ் போடுப்பா பிளீஸ் பா லீவ் போடுபா அப்டின்ட்டு நா சொன்ன லீவுன்னா லீவ் போட்றேன்னு சொல்லு ஆசை காட்டாத கொழந்தைக்கு அவளே உன் கூட இருக்க முடியலட்டுதா ஒரு டிப்ரஷ்ஷன்ல இருக்குறா எங் கூட இருக்குறதே கொஞ்ச நேரதா நீ அப்பையு நீ அவள திட்ற அடிக்கற இன்னிக்கு நா சொல்லற நானு அடிக்கிற அவ கூட நீ நல்லா பேசி பழகு
டவர் கெடக்கலையோன்னு தோணுது நீ வேற பக்கம் மாத்தி போய் பாரு
ஏ நா எனக்கு டவர் இல்லனா நா பேசுனாதாண்டி கேக்காது நா பேசறது ஒனக்கு கரெக்டா கேக்குதுல
கேக்கல
நா பேசறது கேக்கலயா
விட் விட்டு தா கேக்து
என்னடி சொல்ற அ இப்ப கேக்குதா ஏ போன்ல அஞ்சு டவர் காட்டுது
பாத்ரமெல்லா தேச்சிட்டியா கேக்குது கேக்குது பாத்ரோ தேச்ட்டியா
எல்லா வேலையு நா முடிச்சிட்ட கொஞ்ச நேர தூங்கலான்னு பாத்த செரி இவளுக்கு ரெண்டரைக்கு ஸ்கூல் முடியு இப்ப தூங்னன்னா அப்ப ரெண்ரைக்கு க்கக எந்திரிக்க முடியாது அன்னிக்கி அப் அப்டித்தானே ஆச்சு ரெண்டர மணி ஆயிச்சு தப தபானு எந்திரச்சு ஓடுன நானு போனா ஏ புள்ள கோவமா உகாந்துருக்கு ஏ மா நீ இப் இப்டி லேட்டா வர எல்லாரு போய்ட்டாங்க அப்டின்ட்டு ரெண்டரைக்கு தாண்டி ஸ்கூலே முடியு எல்லா ரெண் ரெண்டு இருவதுக்குள்ளா வந்து நின்ருதுங்கடி
அதா அவங்களுல்லா எதா பிள்ளைங்க மேல அக்கறையா இருக்குதுங்க
அஹா நா அப்ப எனக்கு அக்கற இல்லிங்றியா அடிச்சிருவ வந்த
இல்லடி உண்மதான இது இப்ப நானே பாத்தியா நானு அஸ்வின் போய் முன்னாடியே உட்காந்துக்கு உள்ள கே வராங்களாமா லேடிஸ் எல்லா நாலு பேரு அ அவங்க வந்து பத்து பேர் முன்னாடி அப்டியே வந்தாங்களாலு வெளியவே உட்காந்துக்குறாங்களாமா அஸ்வின் மட்டு கேட்டுக்குள்ள போயி அங்க சேர்ஸ் எல்லா இருக்குள்ள ஆபிஸ் ரூம் கிட்ட அங்க போய் உக்காந்துக்கிறதாமா அப்போ அஸ்வின் நேத்திக்கு என்ன சொல்லுது இந்த மாரி நா முன்னாடியே போயிட்டேனா அது வ எல்லாரு என்னை என்ன நென க்கிறாங்ளோ என்னமோ எனக்கு அந்த மாரி தோணுச்சு அதனாலதா கரெக்ட் டைம்க்கு போலானு இப்ப கெளம்ப ற அப்டி சொல்லி மூணு பத்துக்கு சொல்லுச்சா ஆனா யா ரு என்ன நெனச்சா என்ன நம்ம புள்ளய கூப்டறக்கு நீ போற அதுக்கு எதுக்கு இவங்க என்ன நெனைப்பாங்க அவுங்க என்ன நெனைப்பாங்கனு யோசிக்கிற நீ பாட்டுக்கு போ போய் கொழந்தய கூட்டிட்டு வா அப்டி சொல்லி சொன்ன
அதா மூணே காலுக்கு விட்டுருவாங்ளா
ம் மூணு மூணு பதினஞ்சுக்கு விட்டுருவாங்க ம் காலையில வந்து எட்டு நாப்பத்தஞ்சு அ மதியம் குள்ள மூணு நாப் மூணு பதினஞ்சு
ம் அதா இவன் கிட்ட சொல்லிட்டு இருந்தே நம்ம மத்த கொழந்தைங்க பாக்கும்போது நம்ம குழந்தை எவ்ளவோ சேட்ட பண்றது இல்ல ஆனுவேஸ் சொன்னா அன்வி இவ்ளோ நல்ல கேரக்டரா இருக்குடி நல்ல புள்ளயா இருக்குது நா ஏ எது கேட்டாலு குடுத்துருது ஆ அணு அத்த அணு அத்தன்னு நல்லா பேசிட்டு இருக்குது அப்டின்னு அணுவே சொல்லிட்டு இருந்தா நீ இனிமே தி ட்டாத அவள அவள வந்து ஹேட் பண்ற மாரி நீ பேசாத நீ இருக்கிறதே கொஞ்ச நேரம் தா நான்தா இப்ப அதுக்கு அவன் சொல்றான் யாராச்சு ஒருத்தர் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்லன்னு னா நா இரு நா இருவத்தி நால் மணி நேரோ நா அவ கூட இருக்கிறே நா திட்னா நா அடிச்சா வாச்சு ஒரு இது நியாயம் இ ருக்குது நீ எதுக்கு திட்ற இருக்கிற ரெண்டு மண் நேரோ ஒரு கொஞ்ச நேரத்துல நீ எதுக்கு திட்ற நீ எதுக்கு அடிக்கிற அப் சொல்லி சொல்லி ட்டுருந்தே நானு சேரி நா இனிமே அடிக்க மாட்டே ஆனா அவ அவுங்க அப்பாக்கு இப்டி சப்போர்ட் பண்றா டீ நீ அன்னைக்கு எங்க வீட்ல கேக்கறாங்க ஏன் உங்க அப்பா இன்ன இன்னு வர்ல மணி பத்தாயிருச்சுனா அவரு அப்டிதா வேல பாக்குறாரு அவர் கஷ்டப்பட்டு வேல பாக்குறாரு கஷ்டப்பட்டு வேல பாத்து இப்ப எனக்கு க்கு நெக்ஸ்ட் மந்த் ஸ்கூல் அப்டியே சொல்றாடி எங்க அம்மாட்ட ஜீன் மந்த் ஸ்கூல் ரியோப் பன் ஆக போகுதாமா அதுக்கு ஃபீஸ் கட்டணும்ட்டுதா அவரு வேல பாக்குறாரு அவரு நல்லா வேல பாப்பாரு என்ன நல்லா வேல பாப்பாரு சொன்னதுக்கு காஃபி போடுவாரு மேகி பண்ணுவாரு எல்லாமே அங்க அவ ருதா பண்ணுவாரு எனக்காகதா கஷ்டப்படறன்னு சொன்னாரு அப்டிங்கிறாடி எங்க அம்மாட்ட எனக்கு உன் கண்ணே கலங்கிருச்சு அப்றோ இப்டிப்பட்ட புள்ளய நீ எதுக்கு க்கிற நீ இப்டி அடிக்கிற ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு பெத்து வெச்சிரு அப்புறோ நீ சொன்னியல்ல நேத்து எல்லாமே நா சொல்லிட்டே நானு அப்டியே சாஃப்டா சொல்லிட்ட சேரிடி நா இனிமே திட்ட மாட்டே அப்டின்னாலுமே திட்டினா எனக்கு டென்ஷன் ஆயிரு
க்க கூடாது அப்டி வேனா அவுங்க சொன்ன மாரி அவுங்க வர்றதே கொஞ்ச நேரந்தா காலைல ஒரு மண் நேரோ நைட் ரொம்ப நேரோந்தா அந்த கொழந்தைய பாக்கறாங்க அந்த நேர ஒரு சில நாள் அப்பாவ பாத்துட்டு தூங்கலான்னு உக்காந்து காத்து கெடக்கு அப்ப வந்து மூஞ்சி இந்த புள்ளைக்கு ஒரு மாரி இருக்குல்ல
ஆமா அதா நா சொல்றே நானு நானா இப்ப நா சாப்படறக்கு நா திட்டுவே எதோ இப்ப குளிக்க வரனா நா கத்திட்டே இந்தா வராட்டி திட்டுவே இதுல்ல கூட ஒரு நியாயம் இருக்கு நீ வந்து அரை மண் நேரத்துல திட்டற அடிக்கிறனா அவுளுக்கு எ ப்டி இருக்கு நாள மின்ன ஐயோ இவர் எப்போதுமே இப்படிதா அப்டின்னு ஆயிரு எங்க அப்பால்லா அப்டிதா எனக்கெல்லா எங்க அப்பா ஏண்டா இப்படி பண்றாருண்டே இருக்கு கோ அந்த மாரி நீ ஆயிராத அப்டின் சொன்ன நானு சேரி சேரின்
அதல்லா அப்பிடிதா நா யா வந்து என்ன பண்ணா கொஞ்சோ நாளாவே ஆ ஸ்கூல் விட்டு வ வரப்போ எங்க மாம்னார் கிட்ட போமாட்டேனு அழுகறா அப்ரோ யே அஸ்வின் கூடையேதா போவே அப்டின் னு அழுகு நெறைய விஷயோ வீட்டுக்கு வந்தாலு இப்போ ஏதாச்சு ஒரு திங்ஸ் எடுத்துச்சுன்னா இத் து எங்க அப்பாவோடது இது அஸ்வின் அப்பாவோடது அப்டின் சொல்லு எங்க அப்பாதா அல்ல அந்த மாரி கெத்தா அவங்க அப்பாவே எனக்கு
புகழ்ந்துட்டு பொம்பள புள்ளங்க அப்படிதா
பேஸ்னால நா முடிச்சிட்டே ஏ பே சும்மா அஸ்வின் அப்பா அஸ்வின் அப்பான்டு கு குட்டியாந்தப்ப கோ தா இருப்பாங்க அப்டின்ட்டு றே எவ்ளோ பாசமா இரு குது அந்த மாரி பச அப்புறோ சொல்லிட்டு பசங்க வந்து அம் அம்மா விட மாட்டாங்க அதே மாரி சொல்லு